ஹலோ
ஹலோ ஹலோ வணக்கம்மா
வணக்கங்க எங்க இருக்றீங்க
இங்க தா வீட்ல தா இருக்ற
என்ன சாப்டங்க
நானு வெண்டக்கா பொடியல்
சாதம் சாப்ட அப்புற மட்டு
ஹலோ சத்தமா பேசுங்க
சுகர் மாத்திர போட்ட நீங்க போட்டங்ளா
ஆ நேத்தெல்லா உடமே முடியல அதுக்குதா யனுக்கே வரல எப்யடியு ஒரு மணிக்குதா முழிப்பு ஒரு மணிக்கு தா வந்துச்சி ஏதோ போன் வந்து நீங்கதா இருப்பீங்க ரெண்டு பேசலன்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு பேசலா ம் சமைக்ல ரைஸ் மட்டு வச்சிருக்கற மாத்தர குடிச்ச நேத்து ரொம்ப ஹெவியா ஆயிடுச்சி ரெண்டு நாளா ஒர்க்க்கு தாஸ்தி வேல ம்
சொல்லுங்க சொல்லுங்க
இந்த மழை வேற வந்ததுனால என்னால குளிர் எ தாங்குறதுல
ஆ
வெயிலா இருந்தாலு இப்டி இருகு மழையா இருந்தாலு அப்டியா இருக்கு நல்ல கஷ்டமா இருக்கு
இப்ப எப்படி பேச முடியுமா முடியாதாங்க
பேசுறே சொல்லுங்க என்ன
என்ன டாபிக் பேசலாங்ரீங் ற புதினா தொவையல் பத்தி பேசலாமா
ம்
நீங்க எப்டி செய்வீங்க புதினா தொவையல்
புதினாத்தொவையல் எல்லா நா நல்ல உ கீரை எல்லா நல்லா கிள்ளிட்டு அலசி எடுத்துருவே பஃஸ்ட்டு
புதினாவ ம்
படிக்கி வச்சிட்டு வெங்காய சிறு வெங்காய
ம்
ச ஒரு கட்டு கீரைன்னா சிறு வெங்காய ஒரு நூறு கிராம் வெள்ளைப்பூடு ஒரு நூறு கிராம் ஈக்வலா தா போடுவே நல்லா ம் இது பாண்டல் வச்சுட்டு அடுப்புல பாண்டல் வச்சுட்டு
ஆ இருங்க வெ வெள்ளை பூண்டு எவ்ளோ போண்ணுங்க
வெள்ளைப்பூண்டுக்கு நூறு இருந்தா தா நல்லா இருக்கு என்ன நூறுன்னா ரெண்டு பல்லு வரும் ரெண்டு முழு கிழங்கு வரும் அவளதா நூறுன்னா
ம் ம்
வெங்காயம் நூறு கிராம்
ஆஹ சர் சர்
ரெண்டு எடுத்துட்டு ஈக்குளா இருந்தா நல்லா இருக்குன்றதுனால தா வெள்ளை பூண்டு போட்டா நல்லா இருக்கு அவ சா பாண்டல் அடுப்புல வச்சு பாண்டல் என்னய காய காஞ்சதா இல்லையன்னு சொல்லிட்டு கைவிட்டா சூடு அனல் த அடையும் அதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்ச போடுவே அப்புறமா வந்து ப பச்சை கடலை பருப்பு வறுப்படும் நல்லா வறுப்படணு எண்ணெயில வறுப்பட்டுட்டு அதுவா உளுத்த பருப்பு கொஞ்ச அது நா பொதுவாவே வெள்ளை தோளோட போடுறது தா போடுவே கருப்பு உளுந்து தா போடுவே
ம் ம்
அது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு எலும்புக்கெல்லா நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டு வருத்துட்டு மிளகு இது கோட மிளகா மிளகாய் கொஞ்ச பச்சை மிளகா கொஞ்ச ரெண்டுமே நல்ல மிக்ஸ் பண்ணி
ம்
வருத்துட்டு வெங்காய கொஞ்ச வெள்ளைப்பூண்டு கொஞ்ச அந்த நூறு நூறு கிராமும் போட்டு நல்லா வருப்பே
ரெண்டு மிள போ பண்ணுவீங்களா
உணாய எடுக்கறோ உணா அரப்புடி கீரைய எடுத்து போடுவே முணச்சா அப்புறமா வந்து கொஞ்ச தனியா கொஞ்ச சீரகம்
ம்
கொஞ்ச தனியா ஒரு டீஸ்பூன் தனியா போடுவே இல்ல இன்னும் கொஞ்ச வேணும்னா கொஞ்ச ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணே அதுக்கப்புறமா வந்து ம் ம் ம் ம் சீரகோ ஒரு கால் டீஸ்பூன் நல்லா அது வருபடும் ஃபிளேவர்னல் சோ வந்து வந்து வாசன வந்து நல்லா கறுக்கணு கருத்தா தா சமையலுக்கு நல்லா இருக்கு வீடே கமகமனு இருக்கும் ம் கமகமன்னு இருக்கும் புளிய கொஞ்சோ ஒரு புளி வந்து ஒரு எலுமிச்சை பழ அவளோ ஊற வச்சிருவே
ஆ
முடிஞ்சா வேர்கடல்ல போடுவே அந்த எண்ணெயிலயே இல்லையா தேங்காய் கொஞ்சோ எறக்கும் போது அடிபிடிக்காத நல்லா வருப்பே வறுத்துட்டு அதெல்லா கொத்துமல்லி கருவாப்பல அதையு போடுவேங்கள
ம்
கருவாப்பல கொத்துமல்லி அதையு கொஞ்சோ போடுவே போட்டுட்டு எறக்கி வச்சுட்டு அங்க புளி கொஞ்சோ போட்டு கொஞ்சோ உப்பு போட்டு ஆறன பின்னால ஏன்னா இப்பல்லா கல்லுல ஆட்டுனா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கும் கல்லே கெடையாது எங்க வீட்லல்லா இருக்கு கழிவி எத்தனை நாள் ஆச்சோ
செய்ய முடியாது கஷ்டோ
ம் அதனால மிக்சியில போட்டு ஆர்ன பின்னாலா எடுத்து வச்சுப்பும் ஒரு பாக்ஸ் கண்டெய்னர்ல் போட்டு வச்சுப்பே
எத எதுக்கு சாப்பிடுவீங்க அத
சப்பாத்தி தோச சாதம் சுட சுட சாதம் மூணாச்சா சும்மா கூட எங்க வீட்டுல பசங்க என்ன பண்ணு தெரியுங்களா தொட்டு சூஸ் பண்ணுவாங்க வாய்ல இத வச்சுக்கு வாங்கோ
ம் ம் இட்லி புதினா சட்னி புளிப்பாக நல்லாயிருக்கும்ன்னு தொவையல்லு ஆ ஆ
தெரியுன்னு சொன்ன பாருங்க அதை வச்சுட்டன்னா ஒரு ஒரு வேலைக்கு அந்த மி ச்சி கழுவுன தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டே
ம்
எல்லாரு கழுவு கழவி கீழ ஊத்திர்வாங்க சிலர் ரொம்ப இதா இருக்குனுவாங்க நா என்ன தெரியுங்களா பண்ணுவே
ம்
பானிப் பூரி பண்ணுவாங்கல்ல பூரி
ம் ம்
பூரி வாங்கிண்டு வந்து மிக்சர் வாங்கின்னு வந்து ரெண்டு கேரட் துருவிட்டு ரெண்டு வெங்காயோ போட்டு அந்த தண்ணிய தெளிச்சு குடிச்சுட்டு சாப்ட்டு பாருங்க சும்மா பானி பூரிய என்னாத்துக்கு அத விட பின்னூ
ம்
பானி பூரி என்னாத்துக்கு
ம் ம்
பானிப்பூரிக்கே பின்னால இருக்கு அந்த அளவு டேஸ்டாருக்கு
புதினா சட்னிய அரச்சிட்டு அந்த கழுவுறுது
அந்த கழுவுன தண்ணி கொஞ்ச புதினாவு ஆட் பண்ணிக்லா ஏன்னா பொரி வந் து ரொம்பல்லா மொற மொறனு ஆக கூடாது க ப் னு இது பண்ணுவிங்க இல்லிங்ளா பானிபூரிக்கு கல கலப்பிங்ள நீங்க
ஆ
இப்டி இந்த இந்த இது வந்து பானிய ஊத்தி கலப் பாங்கள அந்த பானிய ஊத் தி கழுவுற அப்பியே இத கழுவி ஊத்தி சாப்ட்டு பாருங்க
ம்
நானு புதினா சட்னியே கெடையாது எஸ்பெஷலி எல்லா சட் னி பண்ணாலு எங்க வீட் எங்க ஊர்லலா வந்து கீர வடிச்சு
ம்
கொஜ்ஜுன் சொல்லி தம் தமிழ்ல தெலுங்குல பேசுவாங்க அதவே அத கூட அப்டிதா செய்வே வேஸ்ட் பண்ணவே மாட்ட
அந்த தண்ணியு இர்த்து பானிபூரிய ஆட் பண்
பானிபூரிய பூரி பூரி இருந்தா பொரி மிக்சரு எல்லா வெச்சு ஆட் பண்ணிட்டு அதே மாரிதா இருக்கு எந்த ஒரு சட்னியு பண்ணமனா அந்த தண்ணிய வேஸ் ப தண்ணி கொஞ்சொ சட்னியு கொஞ்ச மிக்ஸ் பண்வே ரொம்பெல்லா இல்ல
ம்
முடிஞ்சா அந்த இதுக்கலாம கொஞ்சொ லெமன் பிழிஞ்சிக்லா
ம் ம் ம் ம்
செமையா இருக்கு நீங்க செஞ்சுதா பாருங்களே நா சொல்றன் சொல்லி சட்னி எல்லா எல்லாமே அப்டி அப்டி மிக்சில கழுவி கழுவி கீழ ஊத்துவாங்க எல்லாரு
ஆமா எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொல்றதுனாலதா நா அத கொஞ்ச ரொம்
டேஸ்ட்டா எல்லா சட்னியுமே எத்தன வக சட்னி வேணாலு பண்ணுவே
அ ஹ
முள்ளிங்கி சட்னி கூட சூப்பரா இருக்கு முள்ளிங்கி சட்னி கூட டேஸ்ட்டார்க்கு எ எங்க வீ்ட்ல எல்லாருக்குமே முள்ளிங்கி சட்னி ரொம்ப புடிக்கு நீங்க மிள்ளங் சட்னின்னா நம் நாங்க வந்து மிளகா சீரக எல்லா வெச்சு கருவேப்பல எல்லா போட்டு வெள்ள பூண்டெலா போட்டு தனியா கொஞ்சொ க சீரகொ கொஞ்சொ போட்டு ஒடச்சி இடிப்போ
ம்
நா நல்ல அப்டி பண்ண மாட்ட
ம்
வெங்காய வெள்ளப்பூண்டு இதே மாரி புதினா சட்னிக்கு என்ன உளுத்தம்பருப்பு கடல பருப்பு விட்டுட்டு அந்த முள்ளிங்கிய கட் பண்ணி அதுல எண்ணெயில போட்டு வறுத்தி எடுத்திட்டு கொஞ்ச புளி வெச்சு ஆட்டி பாருங்க செம டேஸ்டா இருக்கு
முள்ளங்கியு சேத்து வதக்கிடுவிங்ளா அரச்சிடுவிங்ளா
வதக்கி எடுத்துக்கனு புதினாக்கு எப்டி பண்றோமோ அதே மாரி டே டோட்டலா அப்படியே புதினா எலைக்கு பதுல முள்ளங்கி எல முள்ளங்கி
சேத்துக்கணு புதினா எலைக்கு பதிலா முள்ளங்கி சேத்துக்கணு
முள்ளங்கிய கட் பண்ணி போற்று டேஸ்ட்டா இருக்கு எங்க வீட்ல ஃபேவரட் அது இட்லி தோச சாதம் சும்மா தொட்டுக்குரதுக்கு ஊருக்கா மாரி கூட
அந்த முள்ளங்க சட்னி இட்லிக்கு தோசைக்குல்லா நல்லா இருக்குமாங்க
நல் ரொம்ப நல்லா இருக்கு அத் அதே முள்ளங்கி சட்னி மாரி கேரட் கூட போட்லா முள்ளங்கி புதுலா அது கலர்ரா இருக்கு கேரட் ச்ச பசங்க சாப்டவே மாட்டாங்க
ம்
கேரட்டு சாப்ட மாட்டாங்க முள்ளங்கி சாப்ட மாட்டாங்க அதெல்லா செஞ்சு பாத்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு எங்க அம்மாவா எங்க அம்மா வந்து அப்படி இல்ல முள்ளங்கியு ம் அ அந்த ம் சவ் செவப்பு கேரட்டு செவப்பு முள்ளிங்கின்னுவாங்க எங்க அம்மாலா கேரட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த முள்ளங்கிய ஒண்ணும்பாதியா அடிச்சுட்டு இந்த சட்டின் போட் புளியு உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு அதெல்லா போட்டு அரச்சி கெட்டியா வச் சுக்குவாங்க நம்ம அந்த இத மட்டு சட்னிய இந்த முள்ளங்கிய ஒண்ணும் பாதியா போட்டு அதுல மிக்ஸ் பண்ணிக்குவாங்க கேரட்டு அவுங்க பல்லெல்லா நெறையா நல்லா இருக்கு சின்ன வயசுல நாங்களா கூட சாப்டுவோ அப்டி ஆனா இப்போ எங்களால முடியாதுன்றனால இப்படி பண்ணி பாருங்க இது ஒரு டேஸ்ட்டா இருக்கு ம் பண்ணி பாருங்க பண்ணி பாத்துட் டு எந்த ஒரு சட்னியு வேஸ்ட்டே பண்ணாதீங்க எந்த ஒரு சட்னியு வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நா‌ சொன்னப்புடி பொறிக் கொஞ்சோ கல் உ ம் இது மிச்சர்
ம்
மிச்சர் போடுங்க ரெண்டு வெங்காயமு கட் பண்ணிக்கோங்க நீங்க புதி கொத்தமல்லி கருவப்பல கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க அதல்லா ஒன்னு இல்ல டேஸ்ட்டா இருக்கு ஆனா லைட்டா இருக்கலு நறைய தண்ணி ஊத்திஇருக்க கூடாது லைட்டா
கொஞ்சமா கெட்டியா
ம் அந்த அந்த ஃபிளேவர் வர்றப்பிடி அந்த வா சன வர்றப்பிடி அந்த தண்ணிய கொஞ்சமா கழுவி ஊத்திட்டு புரி ந னைவு கூடாது அது பட்டபடி இருக்காது தொட்டு தொடாதபடி வச்சிங்கனு வச்சக்கோங்க நல்லா இருக் என்னோட என்னோட ஃபேவரெட் அதல்லா நென் நா எனக் கு புடிக்கு எங்க எங்க போ எங்க பசங்க நீங்க செஞ்சு பாருங்க நம்ம வெஜிடேரியன் சாப்படாதவங்கன் நா என் வி சாப்டாதவங்களா மோஸ்ட்லி என் வி சாப்டாததுக்கு என்ன வேணுமோ அ அததா அத செஞ்சு சாப்புறப்புடி இதையு நானு பானி பூரி சாப்ட மாட்ட ஆனா இது சாப்டுவ நா‌ வீ முன்னல்லா சின்ன வயசுல இருக்கும்போதல்லா அடிக்கடி பொரிய வந்து இப்டிதா செஞ்சு சாப்டுவ
ம்
அவுங்க இவுங்கலுக்லா சொன்னா சிரிப்பாங்க யாருக்னா சொன்னாங்கனா சிரிப்பாங்க ஆனா என்னோட டேஸ்டுக்கு பிடிக்கு எனக்கு
உனக்கு பிடிக்குது அந்த மாரி சாப்பட
எங்க அம்மா என்னத்தெமா சுடுவாங் சப்பாத்தி தோசல்லா இருந்தா அந்த சட்னி எல்லா அப்டி உ இது வச்சுட்டு அத அப்டியே ரோல் பண்ணி குடுத்துருவாங்க பிரெட் மாரி சாப்டு பிரெட் மாரி சாப்டு அப்டின்ட்டு நா அப்பலா ஸ்கூலுக்கு போம்போது அவசரவசமா அவசரவசமா போவாங்க ஏறுவாங்க செய்வாங்க நல்லா இருக்கு அது எப்டியோ வயித்துக்குள்ள புட்டு வரணு ஆனா எனக்கு வந்து சரிங்களா எப்பவுமே வந்து ஒரே ஐட்டம் சாட மாட்ட சாதம் மட்டுந்தா ஒரே ஐட்டம் சாதத்த கூட செவப்பரிசி சில டயத்துல நொய் அரிசி உ உ ஒது கலி மாரி பண்ணி உ உருண்ட பண்ணிடுவே நல்லா சாஃப்டா டபுள் பாயில்டு வா ர ரெண்டு வாட்டி வேக வச்சா அப்டி இருக்கு குக்கர்ல கூட உடனே திறக்க மாட்டே சாதோ வச்சா உடனே தெறக்க மாட்டே நல்லா மெய்யனு எனக்கு கொஞ்ச மெஞ்சாதா நா சாப்டுவே
சரிமா நானு ட்ரை பண்றே இதே மாரி நானு செஞ்சு பாக்குறே
ம்மா அப்டிதா செய்து சாப்புடுவே சாப்பாடு விஷயத்துல அப்படிதா
நல்லா இருக்குதுன்னா பாத்து சொல்றே எனக்கு ஒரு சில விஷ
பண்ணி பாருங்க தாராளமா பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்தோட இது கண்டுபுடிச்சிடீங்கன்னு வச்சிகோ உங்களால எங்க அம்மா அவசரத்துக்கு ஒரு சட்னி பண்ணுவாங்க ரொம்ப அவசரன்னா ஒண்ணுமே இருக்காது
ம்
ஒண்ணுமே இருக்காது அதுல வெறு துவரம் பருப்பு மட்டுந்தா இருக்கோ அதுல கொஞ்ச மொளகா கொஞ்ச புளி கொஞ்ச சீரகோ அவ்ளதா வறுப்பாங்க வறுத்துகூட ஒரு சட்னி பண்ணிடுவாங்க
பொடி பொடியா அது சட்னியா
பொடி இல்ல சட்னியா பண்ணிடுவாங்க ஈரம் போட்டு பொடி பொடி பண்ணுவாங்க அது வேற பொடி அது எல்லாமே வறுத்து தனித்தனியா ஏ எண்ணையே படாத படுவாங்க அது
ம் ம்
ஆனா அதுல எண்ணையே படாத பண்ணுவாங்க மொளகா இருக்கு இல்லீங்களா அ த மட்டு எண்ணெயில வறுப்பாங்க அத மட்டு எண்ணெயில வறுப்பாங்க உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பல்லா வறுத்துருவாங்க வெறு பாண்டுல வறுத்துருவாங்க மொளகாவ வந்து எண்ணெயில வருப்பாங்க
ஆமா
மொளய மொளகாய எண்ணெயில ஒரச்சிட்டு ஃபஸ்ட்டு அத ஆட்டிடுவாங்க கொர கொரனு அதுக்கப்பறமா தா உளுத்தம்பருப் போட்டு கடுக்குவாங்க அதுக்கு வந்து எள்ளு தா போடுவாங்க எங்கம்மா ஜாஸ்தி எள்ளு போடுவாங்க நல்லா இருக்கோன்ட்டு
ஆமா எள் எள்ளு சட்னியு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு அது ஆமா எள்ளு சட்னி ரொம்ப நல்லது
ம்
ரொம்ப நன்றி இடை விடாம பேசுறீங்க நீங்க கொஞ்ச கேப் உடுங்க எனக்கு பேசுறதுக்கு
ஏவாது ஒன்னு செஞ்சா அப்டியே ஒன்னே ஒன்னா ரொம்ப அமைதியாலா பேச மாட்டே பேசி முடிச்சிட்டுதா வேலைய பாப் அந்த எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கறனால அந்த பேச்சு கூட அந்த சுறுசுறுப்பா தா இருக்கு
நீங்க ஜொரத்துல இக்குறீங்க டயர்டா இருப்பீங்கன்னு பாத்தா பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா
ஆ டயர்டா இருப்பே ரொம்ப டயர்டாருக்கு மூக்குல வேற ரத்த வந்துருச்சு கெஸ்ட் வேற நெறைய வந்தா அவங்கள சமைக்கல நா அவுங்களே ஹோட்டல்ல கடைல வாங்கினு வந்தாங்க ஆனா எங்குது பக்கத்துல ஷேரிங் பண்ணிரு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க புதினா கட்டு பத்திங்கானா ம் எ கூட உக்க அவங்க வந்து ம் கி இது ம் முருங்கை எங்க மரத்ல முருங்க மர இருக்து முருங்கக்காவு தொவர இந்த பருப்பு போட்டு ம் மொச்சப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க அதெல்லா இப்ப இருக்கிறவங்களா அதெல்லா சாப்டவே மாட்டாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சாப்புடறதே கெடையாது அதெல்லா
ஆமா எங்களுக்கெல்லா இது பிடிக்குமா எனக்கு முள்ளங்கி சட்னினா ரொம்ப இஷ்ட
அந்த தொவர பருப்பு போட்டு அந்த முருங்கா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுக்கு அதுக்கு
ம்
பச்சப்பருப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பாயில் படத்துக்கு அதுக்கு அந்த மொச்ச பருப்பு ஸ்மெல்லே இல்ல அப்டியே ஒரு மாரி நல்ல அதுக்கு கொச்சு பண்ணிருந்தாங்க எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அவங்க கலெக்ரோட அப்பா
ம்
கலெக்ருக்கு அப்பா அவங்க பையனு டாக்டரு அவங்க வைஃபு டீச்சர் எட்மாஸ்ரே
ம்
அவங்க சாப்ட்டுட்டு பா நா எத்தனோ நாளாச்சு இப்டி சாப்பாடு உ ஷேரிங்
ம்
அது ஒரு இது ஒடம்பே முடில எனக்கு ம் சாப்ற விஷயத்துல கொஞ்ச என்ஜாய் பண்ணிட்டோ அதோட கொஞ்ச மாம்பழ கொஞ்ச தயிர் ஊற வச்சிருந்த தயிர் போட்டிருந்தே
ம்
ரெண்டு மூணு பேர் போன் பண்ணாங்க என்னால் முடில என்னா டன் பண்ண முடியலா இதா இருக்கு இப்ப கூட கா ஒரு மாறி இருக்குது லேசியா இருக்கு எப்போமே வந்து டென் டு ட்வெல் என்னால பேசவே முடியாது அந்த டிப்ரஷன் மாத்ர முடிச்டனா நா பேச மாட்டே எங்யு போ மாட்டே
சேர் சேர்
னால பாப்பாக்கு இனோருத்தர் கூட போன் பண்ணாங்க கொஞ்ச நேர ப்ளிஸ் அப்டின்னே நானு அப்பதா சாப்ட்டுருந்தே ஒரு வாட்டி அப்பதா மாத்ர குடிச்சே மாத்ர குடிச்சுட்டா நா எழவே மாட்டே நா எழுந்தே நடக்க மாட்டே
ஒடம்புக்கு நல்லாருக்குதா இல்லையா
நல்லா இருக்கு ஃப்ரீயாதா இருப்பே பேசுறது செய்யறது எல்லாமே பண்ணுவே அட்டு அமைதியா இருக்கணு யாரு சந்தம் போட கூடாது
சரி சரி அடுத்து
நல்லா ஒரு மண் நேர நல்லா தூங்குனே லெவன் டு டுவெல் தூங்குனே அப்ப யாரோ போன் பண்ணாங்க யாரோ போன் பண்ணாங்க நா எடுக்கல எடுக்க மாட்டே
சர் ச சருமா ஒடம்புத்தூர் ரெஸ்ட் அடுத்து இன்னொரு கால் பன்லா
ஆ ஓகே ஓகே
ரொம்ப நன்றி வச்சுட்டுமா ரொம்ப நன்றிமா